ஹலோ நா சும்மாதா இருக்க நீங்க என்ன பண்றீங்க
நானு சு
ஆ சாப்ட்ட நீங்க சாப்ட்டீங்களா
ஆ நா சாப்ட்டாச்சி என்ன ஸ்பெஷல்
சாம்பாருங்க உங்களுக்கு
சாம்பாரா இங்க சிக்கன்
இன்னிக்கி ட்யூஸ்டேல
அதா இருந்தா சிக்கன் எடுக்கூடாதா
எடுக்க மாட்டாங்க சில பேரு அதா கேட்ட
ஓ கெஸ்ட்லா வந்துருக்காங்களா அதனாலதா
ஓ சே சே சே
ம்
சிக்கன் ரொம்ப புடிக்குமா
சிக்கன் அவ்ளவா புடிக்காது மீன்தா புடிக் கு மீன் கெடைக்கல மீன் புடிக்க கடலுக்கு யாரு போலையா நியூஸ்லா போட்ருந்தாங்களா இன்னைக் போட்டு போனா நம்ளுக்கு ஒரு மாசோ கழிச்சிதா வரு
சே சே
லடிர் நாந்தா போட்ல எத்துட்டு போனு மீன் புடிக்க
எல்லாரு பொய்ருவோ
ம் உங்களு மீன் புடிக்க தெரியுமா
தெரியாது
அப்றொ எப்டி சொல்றீங்க
பேப்பர்ல பாத்த
பேப்பர்ல பாத்தீங்ளா வால்பாற பொய்ர்கீங்களா
புரில
வால்பாறை
வால்பாறை அஹ போனது கடையாது மூணார் போயிருக்க
நாங்க இப்பதா ரீசண்டா போயிட்டு வந்தோ த்ரீ டேஸ்
ஆஹ் மூணாரு போயிருக்கே கொடைக்கானல் போயிருக்கே அங்க போனது கெடையாது வால்பாறை ட்ரிப்பு ஆ காலேஜ் ட்ரிப் போடலாம்னு பிளான் போட்டு போ ஆனா கேன்சல் ஆயிச்சு
ஆஹ் எல்லா செட்லயு அப்படிதா ஆகு
ம்ஹம்ம்
ஏ ஆனா வால்ப் ப்பார போங்க இந்த டைம் சூப்பரா இருக்கு கிளைமேட் அப்புற அந் அந்த அதிரம்பள்ளி ரோடுனு ஒரு ரோடு இருக்கும் சூப்பரா ருக்கு யானையில வரு
நீங்க கொடைக்கானல் மூணார் போய்ருக்கீங்களா
ஆஹ் ஊட்டி போயிருக்கீங்களா நல்லா டீ குடிக்க ஊட்டி
டீ குடி சூப்பர் உம்
எனக்கு ஒன் ஹவர் தா ஊட்டி
அப்டியா இங்க எங்க இங்கருந்து தூரோ ரொம்ப
ஓ
உம் நைட்டு ஏற்ணோனா காலேலதா ரீச் ஆக முடியு அந்த மாரி
ஆஹ்
அவ்ளோ தூரோ வேற என்ன பேசனமே ஓகே
வேற எங்க போயிருக்கு பாண்டிச்சேரி போயிருக்கே ஊட்டி
உம் உம் உம்
ஏ மாகி சூப்பரா இருக்கு பிளேஸ்சு கேரளால அங்க பெட்ரோல்லா கம்மிதா
அங்க போனது கெடையாது
ஆஹ் அப்பறோ எங்க போயிருக்க
அங்கயு போனது கெடையாது
அப்பறோ தொட்டபெட்டாஸ்
வேற என்ன சப்பாடுல்லா ரொம்ப பிடிக்கு
எனக்கு பிரியாணி தா புடிக்கு
உம் வேற என் எ எ எனக்கு எனக்கும் பிரி சிக்கன் ரைஸ் பிடிக்கு
உம்
வேற வேற ஃபிஷ்சு சாப்டுவே சாம்பார் சாப்டுவோ
எனக்கு தோச புடிக்கு
ஆஹ் தோச பிடிக்கும் ஆனா மூணு தா அது மனசார மட்டு
இட்லி சப்பாத்தி புடிக்கு சப்பாத்தி சிக்கன் கிரேவி
சூப்பர் அதுவு பிடிக்கு ஆமா சேம் டுயூஸ்
எனக்கு இட்லி புடிக்காது
ம்
அது எனக்கு உப்மா புடிக்கோ
உப்மா ம்
புடிக்கது உப்மா புடிக்கோ
ந எனக்கு சேமியா புடிக்கோ உப்மா புடிக்காது
நனச்ச ஏ உப்மா புடிச்சவங்களுக்கு சேமியா புடிக்காது
இது உப்மா புடிக்காது ம்
அவர் மட்
ம்
உனக்கு
மட்டன் சாப்டுவே புடிக்கும்னு இல்ல சாப்டுவ
ஆ
வீட்ல எடுத்த சாப்டுவ
ஓ அப்றோ உங்களுக்கு ரயில் ரைடுல போன ஆச ல ல்
ஆசதா ரயில் புரில என்னது
ரைடு போன ஆசயான்னு கேட்ட நீங்க நனச்சீங்க ட்ரெயினு நனச்சீங்களா
ஆசதா எங்க யரு கூட போக
பிரரெண்ட் ச கூப்டு போக வேண்டிதானா
போவோ ஒன்ன போவோ கண்டிப்பா வாங்கம்மான்னு போகல அதுக்கோ ட்ரிப்பு பிளான் போட்டோ கேன்சல் ஆயிடுச்சி
அப்றோ இது இன்னொரு பிளேஸ் இருக்கோ மறந்துட்ட கேரளால நல்ல பிளேஸ்
ம்
நீ அடுத்த ட்ரிப்
கன்னியாகுமரி போய்ருக்கீங்கள
கன்னியாகுமரியா ஏ கன்னியாகுமரி எனக்கு பிடிக்கோ அங்க அந்த அங்க பேசுவாங்கள ஸ்லாங்கு
உம்
அது புடிக்கு அதுவு அந்த நாகர் கோயிலு மதுரை அதெல்லா புடிக்கு
பேக்கிங்கா கன்னியாகுமரிக்கு
கன்னியாகும்மால்லா போனதில்ல கன்னியாகுமரி போறேன்ட்டு பொய் சொல்லிட்டுதா பாண்டிச்சேரி போனோ
உம்
கன்னியாகுமரி போயிருக்கே நா சிஸ் தெரில அப் சின்ன வய்சுல போயிருக்கே போல
உம்
திருவள்ளூர் செல இருக் தானே ஆ ஏது எப்டி அது நா அது பாத்ததே இல்ல
என்னது பாத்ததில்ல
அந்த செலய திருவள்ளுவர் செலய
அது கடலுக்கு நடுவுல இருக்கு
அது எப்டி கட்டிருக்காங்க பாமன் பாலம் மாரி கட்டிருக்கீங்களா
செரி வீடு எப்டி கட்டனா அந்த காலத்துல காலைல எந்திரிச்
ராமேஸ்வரம் போயிர்க்கீங்ளா
ஆ அங்க போயிருக்க அந்த தூக்கு பாலோ பாலம் தூக்கும்ல போட் வரும்போது அதல்லா பாத்துர்க்கன் ம் திருச்செந்தூர் வந்திருக்கீங்ளா
ம் வந்துருக்க திருச்செந்தூர் பல்னி
பலனி வந்தது கடயாது திருப்பதி போயிருக்கன் போயிருக்கன் ம் திருப்பதி பேரி ஆஹ்
புரிய்ல
ஆஹ் போயிருக்கன் எனக் தமில்நால்ல புடிக்காது வேற ஸ்டேட்தா போனு கேர்ளா நல்லா ஆமா
ஓகே
ஆமா நீங்ளு என்னன்ன ஃபுட்டு சமைப்பீங்க
ஃபிஷ்ஷு செய்வன்
என்ன ஃபிஸ் ஒங்ளுக்கு புடிக்கும்
அதெண்ண ஊளி
ஊளியா இது எனக்கு ஊளி வறுத்தா புடிக்கும் ஆனா எங்க வீட்ல யாருக்கும் புடிக்காது எனக்கு இது புடிக்கு ரொம்ப அஹ் அந்த பா பாலக்கு பால்க்கு பாலக் கண்டயா பால் கண்டயா
பால் சுறாவா
ஆல் சுறால சுறாமீன்லா நீதான் சாப்டுவ
ஏ சுறா உண்டு பால் சுரானு ஒன்னு சாப்புடுவாங்க ம்
அப்பற ம
ம்
நீங்னா சாலைன் சொல்லுவீங்ளா
ஆமா சால மீன் சொல்லுவோ
உஹ்ம் உம் நாங்க மத்தினு சொல்லுவோம்
ம்
அப்றொ ஊளியுன் புடிக்கும் எனக்கு
ஆஹ் ஊளி நல்லாருக்கும்
எங்க ஊர்ல ரேட் அதிகோம் ஊளில்லா
உம் உங்கித் தண்ணி கம்மியா தா இருக்கு ச்சு ஒரு கிலோ ஒன் ஃபிப்டி கிட்ட இருக்குனு நெனக்கே எஸ் கே ஒன் எயிட்டி வரும் ஆமா
ஹண்ட்ரேட்டு
ஏ எப்பா ஒரு அரை கிலோ ஒரு கிலோ அவ்ளோ ரேட் இருக்கு
ஆஹ் எங்களுக்கு ஒரு கிலோவே செவன் ஹண்ட்ரடு அது
உம் இ்ங்க நல்லா இருக்கு தட் மின்ஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஆஹ்
அப்றோ சிக்கன் சிக்கன் தா புட் புடிக்கு ஷவர்மா புடிகுமா
ஷவர்மா பிடிகாது பிடிகாது பிடிகாது
இது நல்லா இருகும்ப்பா
ஆனா ஷவர்மா அது ச்சு எனக்கு இந்த மாரி ச சவர்மா அப்றோ பீட்சா இது எதும் பிடிக்காது ரோல் பஃப்ஸ் உம்
பேக்ரி ஐட்டத்த ஃபுல்லா பிடிக்கு பப்ஸு வட
வட கூட அவ்ளோ இல்ல ரோல் பிடிக்கு இந்த மாரி பீட்சா ஷவர்மானா பிடிகாது பர்கர் அப்றோ கே எஃப் சி சமோசா சாப்டுவே சாப்டுவோ, உளுந்த வட உளுந்த வட சாப்புடுவோ ரொம்ப
போண்டா புடிக்கு
இனிப்பு போண்டா பிடிக்கு
எனக்குந்தா
ம் நல்லார்க்காது
செமயா இருக்கு
ம் ம்ஹும்
அது மீன் வளத்தவு புடிக்குமா மீன் வளக்கறக்குல்லா புடிக்குமா
மீனு வளக்க புடிக்கு ஆனா, வீட்ல நாங்க வளக்கல
ஏ
ஆ ஆ அது வளத்திருப்ப சின்னப்புள்ளைல சும்மா ஒரு டப்பா, போனைல அந்த மாரி போட்டு வளத்திருக்கோ
ஓ ஆமா அது சீக்கிரமா செத்திரு ஆனா, சாகற மாரி தா தருவானுங்க அப்ப தான அவனுகளுக்
ம் செத்து செத்து போய்டு வீட்ல திட்டுவாங்க அப்றோ வாங் மாட்டோ
அபறோ டாகு
டாக் பிடிக்காது
ஏ
அதுங்க கடிச்சுட்ரு
டாகு புடிக்காதா
டாகு, கேட் எல்லா பிடிக்காது
ஆ எனக்கு டாகு புடிக்கு கேட் புடிக்கு
ம் ஃபிஷ்ஷு பிடிக்கு பேட்ஸு பே கிளி அந்த மாரி பிடிக்கு
இல்ல இல்ல அவ்ளோ தான போலீஷ் தூக்கிட்
தூக்கிட்டு போயிருவாங்க ஆனா வளக்கல்லா செய்றாங்க எல்லாரு
ஆ
ஆ எங்க வீட்ல மரோ இருக்கு அண்ல் அடிக்கடி நாங்க பாப்போம் இப்ப குட ரீசெண்டா மழ போது மேல கூடுகட் கீழ உளுந்துச்சி அணில் அத வச்சு நாங்க வளத்துக்ட்டு இருந்தோம் அதுகப்றோ அது வந்து கூட்டிட்டு போச்சு அதோட அம்மா
சேம் எங்களுக்குட தா மேலந்து கீழ உழுந்ச்சி அது கால் ஒடஞ்சு போச்சு நாங்க தா ரெடி பண்
ரொம்ப குட்டி இது கண் தோல் கூட வரல கண்ணு முழிக்கல தோல் கூட வரலா அந்த அளவுக்கு குட்டி
ஒ
உம் கூட்டு போயிர்ச்சு ரொம்ப காத் சூறாவளி மாரி காத்தடிச்சுச்சா மேல இருந்து கீழ விழுந்திருச்சு அப்புறோ அந்த உயிரோடதா இருந்துச்சு கூடு கூடு அப்டியே விழுந்துச்சு ஆனாலு பத்திரமாச்சு